ஹலோ ஆ கேக்குது கேக்குது கேக்குது இப்ப.
ம். ஆ அவ்ளதானா அதோட.
என்னப்பா?
ஆ பினிஷ்ஷுடா. ஹலோ கேக்குதில்ல?
ஆ கேக்குது கேக்குது கே கே கேக்குது கேக்குது சொல்லுங்க.
ஆ நா நா என்னோட அ லைஃப ஷேர் பண்ணவா?
ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
ஆ ஆக்சுலா வந்துட்டு ஆ நா வந்துட்டு ஒ ஒன்னாவதுலருந்து ஆறாவது வரைக்கு திருநெல்வேலில படிச்சே அ திருநெல்வேல் இ அப்போ அப்போ என்னன்னே தெரியாது அ கோயட்லதா படிச்சே அது கிறிஸ்டின் ஸ் கூலு ஆ அப்போ எந்த லவ் பண்றது சைட் அடிக்கிற அப்பில்லா இல்ல போவோ வருவோ எ து சொல்லித்தராங்க இது பண்ணுவோ கிறிஸ்டின் ஸ்கூலுன்றனால ஃபஸ் ட்ரேங் இந்த மாரிலா எடுத்தா அப்போ பென்னு தருவாங்க. இப்ப சாக்கு நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட் யாருக்காவது பிறந்தாள் அப்டின்னா சாக்லேட் வந்து கொடுப்பாங்கள
ஆமாம்மா
அந்த மாரி அங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறப்போ அ பேனா குடுக்கறது இந்த வசன காடு குடுக் குறது
ம்
அந்த மாரி இதெல்லாம் இரு க்கு ஒ ஒவ்வொரு வசனமும் பாக்கும்போது அது ஒரு கிஃப்ட் மாரி அது ஒரு ஃபீல் ஆகும் நல்லா
ம்
அதுக்கப்புறோம் அங்க இருந்து நாங்க இங்கே எங்க ஏரியாக்கு வந்துட்டோம் அங்க ஆஸ்டல்ல தங்கி படிச்சோ ஆ அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பேரன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாக்க வருவாங்க அ அந்த லீவு டைம்ல அந்த கிறிஸ்மஸ் ஈ லீவு நியூ இயர் லீவு இந்த மாரி டைம்லாம் பாக்குறோம் எங்க வீட் வருஷத்துக்கு எப்பயோ ஒ ஒரு ஒன்னார் டூ டேஸ் தான் வருவாங்க ஹலோ ஹலோ
ஆ சொல்லுப்பா கேக்குது கேக்கறேன்
ஆ கேக்குதா அப்போ அந் ஆ அந்த பீலிங்ஸ் வந்துட்டு ரொம்ப ஓரி ஒரு ஏக்கமா அய்யோ நம்ம வீட்ல இருந்து யாரும் வரலயே அப்டின்ற ஒரு இது ஏக்கமா இருக்கும் அது கஷ் டமாவும் இருக்கும் அதுக்கப்பறோ அதுக்கப்புறம் தான் எங்க சொந்த ஊருக்கு வந்தோம் ஆறாவதுல இருந்து எட் எட்டாவது வரைக்கும் படிச்சேன் ஆ அதுமே கோயட்டு தான் அப்பதான் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு நா என்னோட லைஃப் ஸ்டைல்ல ஆ இது வரைக்கும் மிஸ் பண்ண பீரியட் அப்டின்னா அந்த பீரியட் தான் சொல்லுவேன் செம்மையா இருக் க்கும் ஆ எங்க எங்க பாகுபாடு இருக்காது இவன் பையன் இவன் பொண்ணு இவுங்ககிட்ட இப்டி நடந்துக்கணும் அவுங்ககிட்ட அப்டி நடந்துக்கணும் அப்டிங்களா எல்லாரும் ஒண்ணுன்ற மாரி அந்த ஒரு இது மட்டும் இருக்கு அந்த மாரி ஜாலியா வெச் சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா இருப்போம் ஆக்சுவலா
இன்னொன்னு தெரியுமாப்பா என்னோட ஃபிரெண்ட்ஸ் இருக் க்காங்கள ந நா ஸ்கூல் பிரெண்ட்ஸ் சொல்றேன் இல்லையா நாங்க இப்ப வரையும் நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்சு
ஓ அந்த நை நைன்டி சிக்ஸ் அந்த இதுவா அந்த டுவெல்த் வரைக்கும் சிக்ஸ் டூ டுவல்த் வரைக்கும்
ஆமாம்மா அந்த பசங்க வந்து இப் ப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு பொண்ணு வீட்ல வந்து அத அதே எங்க ஸ்கூல் எங்க கிளாஸ்மேட்டு் தான் அவுங்க வீட்லயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அவந்து வாட்ஸ்அப் வீட்ல வந்து இந்த மாதிரி நீங்க எல்லாரும் வரணும் சொல்லிட்டு இன்விட்டேஷன் அனுப்பி இருந்தாங்க அப்போ ரெண்டு பேர் இது எங்கதுலயே வந்து ரெண்டு பேர் ஒரே ஸ்கூல்ல வேல பாக்குறாங்க சோ ஒரு பையன் என்ன பண்ணன்டா அவுங்க கார் வெச்சிருக்காவ்ங்க அவன் தான் டிசைட் பண்ணிட்டான் செரி நாங்க கார் எடுத்துட்டு வந்தறேன் நீ அங்க இருந்து வந்துரு நீங்க அங் கிருந்து வந்துரு எல்லாரும் சேந்து உங்க வீட்டுக்கு வந்துருறோ அப்டின்னு சொல்லிட்டாங்க
உங்க வீட்டு
அப்போ நா இ ஆமா எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு அ ஒனையும் அப்டே கேட் டு கூப்ட்டுட்டு நாங்க கிளம்பிறோம் அப்டின்னு சொன்னாய்ங்கே சேரி நான் இவர் ட்ட சொன்னே எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னே இந்த மாரிங்க இன்னொன்னு என்னன்னா அந்த ரெண்டு பிரெண்ட்ஸுமே வந்து இவருக்கு பழக்கோ இவருக்கு ஃப்ரெண்டு
ஓஹோஹோ ஆமா அப்போ இருந்து பழகுறவுங்க இப்ப எப்படி அவருக்கு தெரியாம இருக்கு
அ எனா ஒரே ஊர் தா நாங்க ஒரே ஊர்ன்னா இவர் வந்து மேக் அ நாங்க இருக்க ஊர்லயே தா இவரு வந்து கிரௌண்ட்லயே தா கெடப்பார் எந்நேரமு சோ இங்க பசங்க புல் லவ் மேரேஜ்லா கெடையாது அரேஞ்சு தா ஆம்மாமா கிரௌண்டுக்கு பசங்க எங்க கிளாஸ் பசங்க வந்து கிரெளண்டுக்கு வருவாங்க இவரு கிரௌண்டுக்கு போறனால அவிங்க எல்லா த்திமே தெரியு அவருக்கு ஆ அப்பை அவிங்க ஏ கூட படிச்சாங்கன்னு அவருக்கு தெரியாது அதுக்கப்பறோ நாங்க மேரேஜ்ல வந்து வ அவங்க வந்து வந்தம் இல்ல மேரேஜ் அன்னைக்ககி வர முடிலன்ட்டு அடுத்த நாள் எங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க ஊருக்கு வந்துட்டு எ எங் வந்து பாக்குரி நீயா பொண்ணு அப்டின்னியா
அ
நானு நீ எப்படுறா இங்க அப்படின்னே ஏ எனக்கு தெரியு இந்த அண்ணன நாங்க பழக்கோ கிரௌண்டுல அப்டின்னாயிங்க அட பாவிகளா அப்டினன் அப்பறோ அப்பறோ சொன் ஆமா ஆமா அவங்கள பாத்த அவர பாக்க வந்துருக்காங்க
பெரிய சர்ப்ரைஸா இருந்துருக்கு அ
ஆமா ஆமா அப்பறமேட்டு நா சொன்னே இந்த மாதி அவன வந்து சுப்பனினு தா சொல்லுவாங்க எ ஃபிரெண்ட ஒருத்த பேரு சு ப்பனி ஒருத்த பேர் சூத்தண்ணுவாங்க
ஐயையோ அ அது டுவின்க்கு மாரி இருக்கு அ
அ அவராள் அவங்க ரெண்டு பேரு ரொம்ப கு்ளோஸ் அவிங்க ரெண்டு பேரு அப்ப நா சொன்ன ஆமா அவிங்கள இந்த மாரி வராங்களாங்க போகணு அப்டின்ன செரி போம்போது பாப்பாவையு கூட் டு போயிரு அப்டின்ட்டாரு அவ்வளோ தா அவர் வீட்டுல கூட இல்லத் தோட்டத்துக்கு கெளம்பி போயிட்டாரு அப்பறோ அவங்கல்ல அவிங்க எல்லா வந் தாயிங்க நம்ம வீட்ல வந்துட்டு அப்பறோ காஃபிலா போட்டு குடுத்துட்டு அப்படியே நாங்க கார்ல ஏறி அவங்க அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோ அந்த விசேஷ வீட்டுக்கு அவரா விசேஷ அ ஆமா விசேஷ வீட்டுல போய்ட்டு அவுங்க வீட்ல போய் நின்னு போட்டோலா எடுத்துட்டு அடுத்த நாள் தா விசேஷோ விசேஷ வீட்டுல நம்ம போனோ நம்பள யாரு கண்டுக்க மாட்டாங்கல்ல அதனால நாங்க மொத நாளே போயிட்டோ அ மொத நாளே போயிட்டு அப்பறோ அவங்க அம்மா எல்லா பாத்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்காரு அவுங்க கொழந்தைங்களலா பாத்துட்டு அதுக்கப்பறோ அப்படியே ஒரு ஹோட்டல்லு ஆமா ஆமா அப்படியே ஒரு ஹோட்டல்ல போயிட்டு எல்லாரு ஒகாந்து எல்லாருமே எல்லாரு ஒக்காந்து சாப்ட்டுட்டு அதுக்கப்பறோ வீட்டுல அவிங்க வந்து வீட்டுல கொண்டு வந்து என்னைய எறக்கி விட்டுட்டு அவிங்க
ஆக்சுவலா ஃபங்க்ஷன் அப்டினா அங்கயே லன்ச் ரெடி பண்ணிருப்பாங்கல்ல
அடுத்த நாள் தான ஃபங்க்ஷனு நாங்க மொத நாளே போயிட்டோ ஏனா அடுத்த நாள் பங்க்ஷன்ல வந்து நம்ம யாரு யாரு பேச முடியாது
ஆ பேச முடியாது ஒரு இது இது ஹெவி ஒரே இதாட்டோ
வேலையா இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க அவங்க வரும்போது நம்மள பாத்தானா அவுங்க கோச்சிப்பாங்க அப்பறோ அங்க இருந்து வந்து ஃபாரின்ல ரெண்டு பேரு எங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு க எப்படி லவ் பண்ணாயிங்கன்னு தெர்ல எங்களுக்குள்ள ஸ்கூல்ல படிக்கு மோது அப்டியே பயங்கர எலியு பூனையுமா இருப் பாங்க அவுங்க எதோ அ அ அவுங் வந்து ஏதோ அ பிரான்ஜ் போனாங்களா பிரான்ஜ்ல போய்ட்டு அவுங்க ரெண்டு பேரோ அ லிவிங் டுகெதர்ல இருந்தாங்களா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா ஏ என்னடா என்ன ரெண்டு பேரோ பயங்கர எதிரியா இருப்பாய்ங்க அப்டின்னு எனக்கு பயங்கர ஷாக் ரெண்டு பேரு கல்யணோ பண்ணிட்டாங்கனோனே அதுக்கப்புற படிக்க போதுதா ரெண்டு பேரு லவ் பண்ணாங்களா கல்யாணோ பண்ணிட்டாங்களா அப்டின் சொன்னாங்க ஐயோ பயங்கர ஷாக்கு பாத்து எனக்கு பயங்கர ஷாக் க்கு அப்றோ அவுங்ககிட்ட எல்லாரு சேந் து எல்லாரு உக்காந்து கால் பண்ணிட்டு ஃபாரின் கால் பண்ணிட்டு ஆமா எனக்கா பயங்கர ஷாக்கு பாத்துக்கங்க என்னடா என்ன நா நம்பவே இல்ல ஃபர்ஸ்ட்டு சொல்ல போது அப்பறோ சொன்னாங்க ஏய் நாங்க சென்னையில போய் பாத்துடுலா வந்தோம்ப்பா அந்த பே ரெண்டு பேத்தையு அப்டின்னாங்க அடபாவிகளா அப்பறோ அவுங்க வீடல இருந்து அப்றோ அவுங்களுக்கு கால் பண்ணி பேசணு எல்லாரு ஏய் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க நீங்க எல்லா ஒன்னா இருக்கீங்க நாங்க மட்டு இங்க தனியா இருக்கோம்டா ஜெர்மனியில இருக்
நீங்க ரெண்டு பேரு ஒன்னாதாண்ட இருக்கீங்க
சொல்லி அப்பறோ ரொம்ப நேர பேசிட்டு அது கொஞ்சோ நல்லா இருந்துச்சு அது மாதிரி ஃபீல்லிங் ஆ இன்னொருதடவ சொல்லிருக்கோ ம் சொல்லுங்க சொல்லுங்க
அதா பழைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்து பேசுறதே ஒரு சந்தோஷ தான அது
உண்மதா உண்மதா
ஆஹ அந்த நாளே ஒரு பெரிய ஒரு வரோ மாதிரி இருக்கு
ம் இன்னொரு பிளானிங் பண்ணிருக்கோ இன்னொரு ஆமா மதுரையில வந்து ஒரு பைய இருக்கான் அவன மட்டு அவன தா என்னோட குளோ என்னோட குளோஸ் அவ
அ அ ஆ செரி அந்த அப்பாயிமெண்ட் வாங்க அவுங்களா ஆ செரி செரி செரி ஆ
க்ளோஸு என்ன ரொம்ப அப்போ ஸ்கூல்ல இருந்தே நாங்க ரெண்டேருந்தா ரொம்ப க்ளோஸு அ அவ இப்போவுமே பாப்பா பாக்குறது பாப்பா கூட பேசுறது பாப்பாக்கு மெயினா அவ வந்துக் கவுன்சிலிங்ல இருக்கா அதனால பாப்பாக்கு நெறைய அட்வைஸ் பண்ணுவா அவ தனியாதா பண்றாப்ப அவ கிறிஸ்டின் அவ ஆ ப்ரேயர் பண்றது இந்த மாதி இந்த வி பி எஸ் கிளாஸ்லா நடத்துவாங்களா அந்த மாதி
ஆ ஆமா ஆமா ஆமா
ஆ அந்த மாதிரி வே அவுங்க அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவ அவ தா இப்ப இப்போவு பேசுவா பாப்பாவுக்கு ஏதாவ்து அட்வைஸ் பண்றது நா ஏதாவ்து இவள பத்தி ஏதாவ்து கொற சொன்னேன்னா அ செரி விடு நா ஆமா ஆமா அவ அப்டிதா பேசு வா நீ அந்த பிள்ளே கொற சொல்லிட்டே இருக்காத அப்டின்னுவன் அப்றோ அவள்ட்ட அட்வைஸ் பண்ணுவா நீ இப்டிலா இருக்கக்கூடாது பா அப்டி இருக்கணு பா அப்டி இருக்கணு ஆமா அதா அட்வைஸ் பன்னுவ ஒ சரிங்க ஓகே ஆங்கிள் ஓகே ஆங்கிள் ஓக் கே அங்கிள் மட்டுதா வாயில வரு அப் உன்னே சொல்வ இல்ல அந்த அங்கிள்ட்ட போய் சொல்லிக் குடுக்குறீங்களா என்னைய அப்டின்னு க அழுவா அது ரொம்ப நாசுகாக அட்வைஸ் பண்ணுவோ நா அதனால எதாருந்தாலு நா அவன்ட்ட சொல்லடுவே அவ சொல்றத கேட்க்வேமாடறப்பா நீ பேசிக்கப்பா அப்டின்றவே
ஆ
ஸ் சோ அ அவுங் ஏனா அவுங்க அப்பா சொல்றதே கேட்காது அவுங்க அப்பா அவுங்க அப்பா வந்து எதுமே சொல்லவும் மாட்டாரு
ட்டு அப்பாக்கு செல்லம் ஆனாலு செல்லமா இருந்தாலு அப்பா சொல்ற கேப்பாங்க அம்மா சொல்றதுதா
கேப்பாங்கனுல்ல அவுங்க அப்பா மாரி எது சொல்ல மாட்டார் அதுதா பிரச்சனையே
அதான் செல்லம் பொண்ணுங்க எப்புமே அப்பா செல்லம்
அதாவது செல்லோ இருக்க வேண்டியதாப்பா நானுன்தா எனக்குந்தா ஒரு பொண்ணுன்றனால நாங்களுந்தா ரொம்ப இது பண்ணுவோ ஆனா அத கண்டிக்கிற நேரத்துல கண்டிக்கணு படின்னு சொல்ற நேரத்துல படிக்கணு ஒரு தப்பு பண்ணோ அப்டினா அத திருத்தணு அப்படி கெடையாது அவ ஏதா த ப்பு பண்ணா நீ ஏன் இப்டி பண்ண அதனாலதா அந்த புள்ள
ஆனா ஆக்சுலா வந்து டே ரெண்டு பேர் கண்டிச்சா அது ரொம்ப அது வெக்ஸ் ஆகுற ஸ்டேஜுக்கு ஒரு மாரி போயிடுல்ல
அது அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு அப்டியே இன்னைக்கு என்னைக்காது எதாது ஒன்னு சொல்லிட்டோ அப்டினா அந்த புள்ள தாங்காது அதனாலயே மேக்சிமம் வந்து அவர் எதுமே சொல்ல மாட்டாரு
தனி தனியா ஊத்திரு
ஆமாமா ஒடனே அப்டியே ஒரு இதுனு நா கேட்டேனா என்ன சொல்லுவாரு நா ஏதாது சொன்னேனா அது உக்காந்து அழுகுது தேம்பி தேம் ஒரு தடவ அமட்டுனாரு அமட்ன ஒன்னே அப்டி தேம்பி தேம்பி அழுது ஒரு மாறி ரொ ரொம்பயே ரொம்ப இது பண்ணுனால அதுல இருந்தே அவரு ஒன்னு ஒரு வார்த்த கூட சொல்ல மாட்டாரு
ம்
நான்தா திட்டுவே
அதா மேக்சிமோ ஆ பொண்ணுக்கு அப்பாக்கு ஒரு சென்டிமெண்ட்டு அங் அங் இந்த ஃபேமிலின்னு இல்ல எல்லா ஃபேமிலில அந்த ஒரு சென்டிமெண்ட் அந்த ஒரு பாண்டிங் இருக்கு
இருக்கும்பா எ எங்க வீட்லிமே நா ஒரு பொண்தா எங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாரு படின்ற நேரத்தில படிக்கனுனு சொல்லுவாரு அ கண் டிக்கணுனுன்ற நேரத்தில கண்டிப்பாரு எங்க அப்பா செல்லமா இருந்தாலு நா ரொம்ப பயப்படுவ எங் அப்பாக்கு ஆக்சுலா எங் க ஊர்ல வந்து எம்டன்னு சொல்லுவாங்க எங்க அப்பாவ எம்டன் மக நீயி அப்டின்னுவாங்க அவ்ளோ ஸ்சிட்டு கெடையாது ஆனா எங்க அப்பா டீச்சர்ன்றனால ஒரு டெரரா பாப்பாஙிக எல்லாருமே ஆ எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணுனு நெனைப்பாரு எங்க அப்பா
ம் செரி அ
நோட்டு எழுதணுனா கூட அந்த வடிவம் வரணுன்னுவாரு
ஆ அய்யய்யோ அ ரொம்ப கஷ்டோ
ஆஹா அதனால எனக் பிறந்த எதுனால எங்க ஊர்ல அய்யோ எம்
இப்ப அதே மாரிதான உங்க பொண்ணுக்கு இருக்கு அந்த சுச்சுவேஷன்தான
எங்க பொண்ணுக்கெல்லா என் அவ அப்பாட்ட கண்டுக்க மாட்டா அப்பாவா போங்கம்மா அப்டின்றுவா
ஆனா அவர் பி டி வாத்தியார்தான அதனால ஃப்ரீயா இருப்பாங்க
அவற ஒண்ணுங்க வீ வெளில பேசுவாரு இங்கேல்லா அப்டி பேச மாட்டாரு வீட்ல எல்லா அப்டியெல்லான் கெடையாது நம்ம கால் முடிது பண்ணவா பண்றீங்ளா
ஆ நீங்க பண்ணுங்க
ஓகேமா